ஹலோ
ஆ வணக்கங்க எப்டிருக்கீங்க
வணக்கங்க நல்லாருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கங்க என்னா பண்ணிட்ருக்கீங்க
நானா சாப்ட்டு வந்து அப்டியே வெளிய மேல நடந்துட்ருக்கங்க போர் அடிக்குது என்ன பண்றதுன் தெரில
நானு என்னாத்தெரிமா பண்ணிட்ருக்க ஒரு ஸ்பெஷலான ஒரு பழத்த சாப்புட்டு உக்காந்துட்ருக்க
த்துக்கு எனக்கு தெரிஞ்சு வாழப்பழமாதா இருக்குன் நினைக்கிற
இல்லிங்க நீங்க கெஸ் பண்ணுங்க இன்னொரு பழோ
அஹ் பழத்துலதா நிறைய ஐட்டருக்குமே நா எந்த பழத்தண் இன்னேறங்கெஸ் பண்றது ராத்திரில ஜீரணாகறதுக்கு வாழப்பழ சாப்டுவாங்க
வாழப்பழமு ஒன்னு சாப்ட்ட அஹ் இன்னொரு ஒரு பழோ மாதுள பழோ மாதுள பழம்
அப்டிங்ளா ரொம்ப நல்லதுங்க அந்த பழோ
ஆமாங்க செம ஸ்பெஷலுங்க ஏ ஸ்பெஷல்ன் கேளுங்க
ஏன் ஸ்பெஷல்னா நைட்ல சாப்பறது ஸ்பெஷலாங்க
இல்லைங்க எங்க தோட்டத்துல நானே மாடி தோட்டம் பண்ணி நானே செஞ்சி நானே உரம் போட்டு வளர்த்து அழக இன்னைக்கு ஒரு பழ ம் கொடுத்துச்சிங்க எனக்கு அந்த செடி அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா அந்த செடியப் பாத்துட்டே உக்காந்து ரசிச்சிட்டே சாப்பிட்டுருக்கேங்க அவ்ளோ ஜாலியா இருக்குங் ஆமாங்க ஏன் உங்களுக்கு தெரியாதுங்களா
இல்லிங்க மாடித்தோட்டம் எல்லாம் எனக்கு இன்னும் வச்சி பழக்கம் இல்ல எங்க வீட்டு ஹவுஸ் ஓனரு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு துளசி செடி வைக்கிறன் தொட்டியில வச்சின்னா ஐயையோ வேண்டா தர வந்துட்டு அதாவது தர மாடியில இருக்கிறேன் இல்லைங்களா நானு ஃபர்ஸ்ட் டு ஃப்ளோர்ல இருக்கேன் பட் அது ஒரு தொட்டி வச்சா கூடஸ் அதோட தண்ணி கீழே தொட்டில இருந்து வெளியே வந்து ஊறி ஆ கார வெடிஞ்சுடுமாங்க
ஓ ஆமாங்க ஆமாங்க இது உண்மைதாங்க எங்க அம்மா கூட சென்னையில இருந்தாங்க ஒரு ஆறு மாசம் அப்ப வந்து ஒரே ஒரு செடி தாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது துளசி செடின்னு அதேதான் எனக்கு அதே ஞாபகம் வருது துளசி செடி வச்சி தண்ணி ஊத்திட்டு வந்தாங்க கட கட கட கடன்னு மேல வந்து ஏங்க இங்கெல்லாம் இது அலவுடு இல்லிங்க இது மாதிரி தண்ணி மேல ஊத் ஊத்துனங்க ஏற்கனவே மழை தண்ணி அங்க ஊறிட்டு இருக்கு இந்த செடி வச்சி நீங்க தண்ணி ஊத் த்தினிங்கனா விரிசல் வந்துரும் வெடிச்சிடும் அதனால நீங்க எந்த செடியும் வைக்க கூடாது கிளீனா மெயின்டென் பண்ணும் டெய்லி தொக்டைக்கணும் அப்பதாங்க யோச ச்ச நானு என்னதான் நம்ம சொந்த வீட்டுல இருந்து நம்ம செய்றதுக்கும் ஆ மத்தவங்க வீட்டுல செய்யறதுக்கும் ஒரு பயந்து பயந்து இப்ப ஏ வீடுங்க அது இப்ப நான் இருக்கிறது வந்து என்னோட சொந்த விடு எனக்கு கொஞ்சம் இடமும் இருக்கு அதாவது ஒரு நிலத்துல பயிர் பண்ற மாதிரி இருக்குது கொஞ்சம் மேல மாடித்தோட்டம் நான் நிலத்துல வைக்கிற பயிர் எல்லாம் பெரிய பெரிய பெரிய பயிருங்கள வச்சிட்டேன் அதாவது மாமர மரோம் தென்னை மரோம் முருங்க மரோம் அ கொய்யா மரோம் ஆ நெல்லிக்கா மரோம் இதெல்லாம் ஒரு சில மரோம் எல்லாம் நான் கீழே வச்சிருக்கேன் கொஞ்சம் இடம் இருக்கு அங்க வச்சிருக்கேன் இந்த ஒரு சிலு சில சின்ன கிழ அதாவது சிறு சிறு சின்ன சின்ன தானியங்கள்லா இல்லிங்களா கத்திரிக்காய் இதை வந்து தொட்டிலயே கூட வச்சிக்கலாம் நீங்க தொட்டி வாங்கணுல்லாம் அவசியம் இல்லைங்க பக்கெட் எதனா உடஞ்சிட்டு இருக்குங்களா உங்களது அந்த மாதிரி பக்கெட் கலெக்ஷன் பண்ணிக்கங்க அதுல மண்ணு மட்டும் எங்கன்னா ஒரு நல்ல மண்ண கரிசல் மண்ணு இல் செம்மண்ணு கரிசல் அதை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் கருப்பா இருக்கணும் அந்த மண்ணு அது அந்த மாதிரி இருந்தாவே நல்ல மண் பிடி உப்பு இருக்கு நல்லாவே இருக்கு அத நீங்க பக்கெட்ல எறக்னா ஒரு ஒரு மூட்ட, ரெண்டு மூட்டல்லா இப்ப விக்கிறாங்க மண்ண விக்
இல்லிங்க நாங்க ஒரு நிம்ஷோ ஏலகிரி மலைக்கு நாங்க போவோ அந்த மண் மலை லிருக்கற மண்ணு வந்துட்டு ரொம்ப சக்தியா இருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு அதுல அப்டின் சொல்லுவாங்க செம்மண் மாரி இருக்குன்னு அங்க போய் வேணா ஒரு மூட்ட திருடி ட்டு வர்லாங்ளா
ஆ திருடுங்க திருடுங்க அது நல்ல பழக் கில்லைங்க நீங்க கேட்டா கூட குடுத்துருவாங்க
இல்லீங்க அது குடுப்பாங்ளா இல்லையான் தெரி குடுப்பாங்ளா இல்லியான் தெரிலீங்க
குடு ரெண்டு மொற கேட்டு பாருங்க மூணாது மொற நீங்க எடுத்துட் டு வந்துட்டே இருங்க கேட்டாங்கன்னா நீங்க சொல்லிடுங்க நா கேட்டதுக்கான ரெஸ்பான்ஸ் நீங்க பண்ணல அதுனால நா கோவ்மா எடுத்துட்டு வந்ட்டே சொல்லிடுங்க
அப்டி இல்லீங்க அவங்க அங்க இருக்க மாட்டாங்க இல்லாதவங்கள போய் நம்ம தேடி புடிச்சி அத எடுத்துட்டு வரத விட அத கேட்டு அ எடுக்கறத விட அப்பப்ப போய் சும்மா ஒரு கொஞ்சோ கொஞ்சோ வாரி கொட்டின் வந்ட்டா போது இல்லீங்க
நீங்க சொல்றது கரக்ட்டு தாங்க அதெல்லா நா எது சொல்லலங்க ஆனா இதுக்கு இந்த மாடி தோட்டத்துக்கு மண்ணு தா முக்கியோ இது வந்து நீங்க எங் க எடுத்தாலு ஓண்ட அது வந்து அங்கதா சக்தி வாய்ந்தது இங்கதா சக்தி வாய்ந்தது இல்லீங்க அதாவ்து நாப்பது வர்ஷமா ஒரு எடத்துலே பயிறு ரிப்பீட்டடா அதயே போட்டுன்னே இருக்காங்கன் வெச்சிக்கங்ளே அப்போ அந்த மண்ணோட தரோ வந்து கொஞ்சோ கொறஞ்சிருக்கு அதோட தரோ வந்து கொஞ்சோ கொறஞ்சிடு ஏனா அது மறுபடியு வேர் வி டு மறுபடியு பறிப்போ வேர் விடு பறிப்போன்னா அந்த எடோ வந்து கொஞ்சோ கஷ்டமா இருக்கு இப்போ இ இந்த எடத்துல நம்ப எ எதுமே பயிர் பண்ல நீட்டா இருக்கு நெல ந நா அங்க இருந்து மண் எடுக்லா அதுவு சக்தி வாய்ந்தத் தா ஆனா மண்ணுலயு மிகவு சக்தி வாய்ந்தது ஒரோ
ஓ
இந்த ஒரோ வந்து நீங்க யூஸ் பண்ணும் போது செடிங்களுக்கு இப்ப நம்ப எப்டி டானிக்கு இப்ப ஒடம் செரில்ல நம்ளுக் டானிக் எப்டிங்க அந்த டானிக் குடிச்சாதா அது ரிலீஃப் ஆவு அப்டின்ற ஒரு மைண்டுல அதே மாரி தா அது ஒரோ போடும்போத் தா அந்த செடிக்கான சக்தி வந்து கண்டிப்பா முழுமையா கெடைக்குது
ஓ பரவால்லீங்க
என்ன ஒரோனு கேளுங்க அதுவு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரோந்தாங்க ஸ்டார் இயற்கை ஒரம் செயற் கை உரோனு இருக்குங்க இப்ப இயற்கை ஒரமா ரெண்டா பிரிச்சிருக்காங்க மட்கு குப்பம் மட்காத குப்போ ரெண்டா பிரிச்சு இப்ப வாங்கறாங்கில்லீங்
ஆமாங்க
அந்த மட்கும் குப்பத்த தா இப்ப வந்து ஒரமா நம்ம யூஸ் பண்ணிட்ருக்கோ தெரியுங்ளா அந்த விஷ்யோ
ஐயோ தெரியாதுங்க இவுங்க சும்மா எடுத்துட்டு போய் எங்யோ கொட்றாங்
இல்லல்ல அதுக்கு தாங்க அத தனியா பிரிச்சு வாங்கறாங்க எல இருக்குல்லீங்ளா சாதாரண எல எல உதிர்ந்து கீழ உழ்துங்ளீங் ளா அதுவே ஒரோ ந்தாங்க இப்போ அதுவே அரச்சி அதுவே போட்றாங்க அதுவே ஒரந்தாங்க
ஆ ஆ
ஆமாங்க அதுதா சக்தி இதே இப்ப வந்து மட்கும் குப்பம் மட்காத குப்போனு எடுக்கறாங்க இல்லீங்ளா அந்த மட்காத குப் போ வந்து பிளாஸ்டிக்கு மாரி பொருளுங்ளு அது வந்து மட்காதுங்க மோஸ்ட்லி மண்ல போட்டா கூட அ இருவது வர்ஷொ கழுச்சு எடுத்தாலு அந்த அந்ஊ ப்ளாஸ்டிக் அப்டியே இருக்கு
ஆமாங்க
ஆ அந்த மாரி மட்கும் குப்ப மட்காத குப்பன் பிரிச்சுட்டு மக்குர குப்பத்த மட் ட்று ஒரு கொஞ்ச நாளக்கி வந்து ஒரு எடத்துல ஒன்னா கொட்டிற்றாங்க எல்லாமே கலெக்ட் பண்ணின்னு வந்து அத என்னா பண்றாங்க பெரிய மிஷின்ல போட்றாங்க உள்ள அது அரச்சு சின்ன சின்ன துண்டுகளா வந்து அரச்சு அரச்சு அரச்சு கீழ கொட்டுது அது
ஓ
அதுல வந்து ரசாயனோ எதுமே கலக்குறது இல்லங்க சாணத்த காஞ்ச சாணத்த அதோட மிக்ஸ் பண்ணி
ஆ
வந்து நார்மல் எரிவாயா உ அதாது ஒரு ஒரமா விவசாயிகளுக்கு பேக் பண்ணி அனுப்ப ராங்க
எதுங்க மக் அதாவது மக்கர குப்பை
ஆமா மக்ர குப்பைய வந்து ஒரமா மாத்தி ஒரமா மாத்தி பேக் பண்ணி அ யார் நெலோ அதிகமா இப்ப அரிசி சாகுபடி பண்றாங்கீள்ளீங்களா எந்த பக்க இப்ப எந்த மாநிலத்துல அதிகமா சாகுபடி ஆகுதோ அந்த மாநிலத்துல ல யாரு விவசாய அதிகமா பண்றாங்க இப்ப பதுனஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர்லல்லா பண்றாங்க இல்லேங்களா அப்போ வந்து இந்த ஒ இந்த ஒரத்த வந்து குடுக்குறாங்க அவுங்க வந்து அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா பண்ணி நெஜமாவே ரொம் ப ஆ அது தமிழ்நாட்டு கவர்மண்ட் வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷ்யனோ இதுதாங்க ஜோலார்பேட்ல இது இது சொல்றோ கேளுங்க ஜோலார்பேட்ல இதுக்குன்னே வ வந்து பெரிய ஆலயொ கட்டிருக்காங்க
ஓ
இதுக்குன்னே இதுக்குன்னே ஒரு ஆலயொ கட்டி இது வந்து இப்போ கொண்டு போய்ட்டு அங்கங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லா மாநிலத்துக்கு போதுங்க அங்க இருந்து ஆமாங்க இந்தவு செய்றாங்க இன்னோன்னு வந்து இப்ப இது வந்து பெரிய அளவுல அதாவது ஏக்கர் கணக்குல சாகுபடி பண்றவங்களுக்கு வந்து கருமண்டா குடுக்குறது இது வுட்ருங்க ஒரு பக்கோ இப்ப நம்ம மாடி தோட்டத்துக்கு வருவோ சூப்பரா ஒரு வேல செய்லா அழாக பாட் செய்றமா மண்ணு கலெக்ட் பண்றமா ஒண்ணு இல்லங்க எப்டியோ ஒரு ஊருக்குள்ள ஒரு மாடன்னா வளருங்க ஓகேங்ளா என்னதா சென்னையே இருந்தாலு கண்டிப்பா ஒரு மாடு அந்த இதுடா வளரு சாணோ அவுங்ககிட்ட பேசி வச்சுருங்க சாணோ எனக்கு கெடச்சிச்சுன்னா கொஞ்ச குடுத்துருங்க எனக் குன்ட்டு அவ்ளோளா தேவப்படாதீங்க ஒரு அர கிலோ இருந்தா போது அது என்னா பண்றீங்க தண்ணீல கரச்சு தண்ணீல கரச்சு நீங்க தண்ணிய இப்ப அந்த பாட்டுல போட்டு ஊற வச்ட்டீங்கன்னா கொஞ்ச கொஞ்சமா போட்டு தெளிச்சு ஊற வச்ட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிகா அடுத்த நாள் நீங்க நோண்டி பயிரோ இல்ல வெதையோ நீங்க வைக்கும் போது நீங்க பத்து நாள்ல வர்ர வெத வந்து அஞ் சு நாள்ள வரு அதுக்கு அவ்ளோ சக்தி ஆமாங்க
ஏனங்க அது பச்சையாவே போட்ணுமா இல்ல காய வச்சு போட்ணுமா
பச்சையா போட்டா இன்னு நல்லதுங்க இப்ப உங்களுக்கு பச்சையா போட்டது மீந்துச்சுன்னு வச்சுக்கங்ளே எல்லாத்துக்கு போட்டீங்க அன்னக்கி இவ்ளோ மிந்துச்சு அது காய போட்டுருங்க அது ஒன்னு பிரச்சன கெடையாது
என்னங்க வரட்டி தட்டனுமாங்க நானு
இல்லிங்க இல்லிங்க அப்படியே கூட உட்டுருங்க அது பாட்டு காயஞ்சிருங்க அந்த வெயிலுக்கு வரட்டியே நீங்க தட்டவே தேவல ஒரு இடத்துல நீங்க ஒரு கவர்ல வச் சல்லோ இல்ல ஏதோ ஒரு கூ கூடையில போட்டு வச்சுட்டாலோ அது அப்படியேதான் இருக்கும் இல்ல உங்களுக்கு டைம் பாஸ் ஆவுணும் செவத்துல நல்லா வட்ட வட்டமோ தோசை சொல்லும்னா போட்டு வைங்க ஜாலியா இருக்கும் அதுவும் அது வந்து இன்னொன்னு பாருங்க நீங்க சொன்ன பேருதான் ஞாபகம் இருக்கு அந்த காலத் த்துலதான் அந்த வரட்டியதான் வந்து சாப்பாடே செய்வாங்க ஹலோ கேக்குதுங்களா ஆ ஆ அதுல்தான் வர் அந்த வரட்டிய வச் வச்சுட்டு தான் சாப்பாடே ஆ சாப்பாட செய்வாங்க அதுலதான் அடுப்புல வேக வச்சு அந்தஸ் சாம்பளை எத்து நெத்தில வைக்குவாங்க அந்த வீட்டின் தான் இன்னைக்கு வரையும் அந்த சாம்பலை வந்து திருநீரா யூஸ் பண்றாங்க அப்பலாம் அப்பலாம் அதெல்லாம் அதெல்லாம் பண்ணாங்க அப்போ பெரியவங்க எல்லாம் அந்த மாதிரி பண்ணாங்க அந்தஸ் சாணம் வந்து வறட்டிய வந்து காய வச்சு காய வச்சு வச்சுட்டு அது ஒரு இடத்துல அடுக்கி வச்சுருவாங்கோ அதை எரிய வச்சு சாப்பாடு அந்த சாணம் வறுவை எலிவாய் வெளி வரும் போது த அந்த இதுல சாப்புடும் போது முழுமையான சக்தி அடஞ்சி நெஜமாவே வலுவா இருக்குறாங்கங்க
ஓ ஓ
ம் நன்றி தோழி இது மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு இன்னொரு கால்ல உங்களுக்கு கண்டிப்பா சொல்றன்
நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க நன்றி
ஆனது